ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதாம
கேக்குதுங்க கேக்குதுங்க வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே பா
ம் ம்
என்ன குரல டவுனா இருக்கு நான் சும்மாதா உட்கார்ந்துனு இருக்கேன்ப்பா சமையல் எல்லா ஆயிடுச்சு தம்பி வந்ததுக்கு அப்புற தா சாப் சாப்பாடு போடணு காலையில டிஃபன் வேல முடிஞ்சது சமையலு கையோட பண்ணிட்ட
ஓ சரி சரிங்க
சரி வந்ததுக்கு அப்புற தா ரெண்டு ரெண்டரை மணிக்கு தா சாப்பட வருவாங்க
ம் ம்
சரி அது வரைக்கு எதா பேசலா அப்டின்ட்டு போன் பண்ண
ஓ சரி சரிங்க இன்னைக்கி காலையில ஒரு நால்ற நாளே முக்கலுக்கு எழுந்துருச்சுட்ட இன்னைக்கி வியாழக்கிழம நாள
ஆமா
அதனால அப்புற இன்னைக்கிஅன்னதான எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கி எலமிச்சை சாதமு தயிர் சாதமு குடுத்தது ஆனால அப்புறோ சேரின்ட்டு மதியத்துக்கு அதுவே வெச்சிட்டோ சேர்த்தி அதுவே செஞ்சுட்டே நானு
ம்
அகத்திப்பூ மட்டும் பொரியல் செய்யணு
அங்க கடைக்குங்ளா அகத்திப்பூ
எல்லா பக்கமு கெடைக்காதுங்க அந்த கீர எல்லா விற்பாங்கல்ல வண்டியில கொண்டு வந்து விற்பாங்க வேன் மாதிரி
ஆ சரி சரி
ல வந்துட்டு கவர்ல போட்டு விப்பாங்க ஒரு பத்து கவர் இருபது கவர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க
என்ன வேலப்பா
ஒரு கை வந்து இருபது ரூபா
ஆஹா
அது சும்மா கம்மியாதா இருக்குங்க
நாங்க மோர் கொழம்புல எல்லா போடுவோ பொறியல் பண்ணதில்ல ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்கவே மாட்டேந்தே